துக்குமதி கேக்குதா
ஆஹ் கேக்குது மேம் கேக்குதுங்க
ஓகேங்களா
ஆஹ் நல்லா இருக்க மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கமா எப்டி சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டேன் மேம் நீங்க சாப்பிட்டீங்களா
இனிமேதா சாப்பிடணும்
என்னாச்சு மணி நாலு நால்றையாக போகுது
பசங்க இனிமேதா வருவாங்க வந்தோடனே ஒரேடியா சாப்டுக்கலா ரெண்டு மணிக்கு தா ஒர்க ப்ளாகர்றேண்ணா சேரி எனக்காக ஒருத்தர் எந்திருக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் அவுங்களுக்காக ஒருத்தர் எந்திருக்க
உங்க வாய்சே டல்லா தா இருக்கு எனக்கு ஒரு நாளா உடம்பு சரியில்ல அதனால தான் பேச முடியல
உம் ஏன் ஃபீவரா
இல்ல என்னன்னு தெரியல கண்டினியூஸா தலை வலிச்சிக்கிட்டே இருக்கு அது டாக்டர்க்கிட்ட கேட்டது க்கு ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குற மாதிரி இருக்கீங்க நல்லா தூங்கணும் அப்படின் சொல்லிட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட் எழுதி குடுத்தாங்க
இப்ப வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் எல்லாம் போடுறீங்களா நீங்க
என்ன பண்றது ரொம்ப தூக்கம் இல்லாம
தூக்கம் வரலையா ஏன் தூக்கம் வரலையா இல்ல அவ்ளோ ஒர்க்கா உங்களுக்கு
அப்டி கிடையாது தூக்கம் வரல என்னன்னு தெரியல ஒரு மாரி டிஸ்
தூக்கம் வரலன்னா அதுக்கு என்னன்னு பாருங்க டேப்லெட் சாப்ட்டு தூங்குற பழக்கம் இந்த வயசுலயே கொண்டு வந்திருக்கீங்க
இந்த டைம்தா அது மாதிரி ஆயிடுச்சு உடம்பு சரியில்ல டாக்டர் போ போவோம் அவுங்க தூங்கினாதா இந்த தலைவலி கொஞ்சம் சரியாகும்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குடுத்தாங்க அதுவும் அவுங்க குடுத்தது வரைக்கும் தான் சாப்ப டணும் அதுக்கப்புறம் சாப்பிடக் கூடாதுன்னு சொல்லி அதையும் சொன்னாங்க அதனாலதா ரெண்டு நாளா அத போட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல
உடம்ப பாத்துக்கோமா தூங்காமல்லா இருக்காதீங்க நா டுவெல்லோக்ளாக் சி சிஃப்ட்டு முடிச்சு தூங்குறதே என் உடம்பு சரியாக மாட்டேன்குது இது சரியா இருக்கா
நீங்க ஒர்க் பண்ணியிட்டுதா இருக்கீங்ளா மேம்
ஆமா நா ஒர்க் பண்ணிட்டுதா இருக்க
ஆ ஓகே எப்படிதா மேனேஜ் பண்றீங்ளோ தெரியில ஒண்ணுமே எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாகுது பஸ் சங்கள பாத்துக்குறது
ஹ
மதியாணொ சாப்டாம இருக்காங்க ஆ ப்ரச்சன எல்லாதா ஆ யாருக்குமே ப்ரச்சன இல்லாம இருக்க மாட் டிங்கிது நம்ம நெனச்சிட்ருக்கோ நமக்கு தானு
ம் ஆமா அதுல்லா பாக்கம்போது இதுதா கம்மி நால்லா எங்க வீட்ல இருக்கம் போது கரெக்ட்டா கரெக்ட்டா ஒம்போது மணிக்குல்லா தூங்கிடுவ
நைட்டு சொல்றீங்க
நைட்டு யார் தூங்குறாங்களோ இல்லையோ நா படுத்துருவே எனக்கு தூக்கொ வந்த்ரு நா தூங்கிட்
அதே மேரி பகல்லியு பகல்லியு இஷ்டத் துக்கு நம்மொ ஒக்காந்த்ர டைத்துல தூக்கொ வரு அப்டியே படுத்து தூங்கிடுவோ இப்பதா தூக்கமே வர மாட்டேங்கிது
அப்டி கெடையாது பகல்லலா நா தூங்க மாட்ட ஆனா அந்த நைட்டு மட்டு எனக்கு அந்த ஒம்போது மணிக்கி இந்த ஸ் எப்போது தூங்கிடுவ இங்கெ வந்து அதா சொல்றன ஃபேம்லிஸ் ஸ்ட்ரெஸ் நம்ம தலையில ஏறும்போது அந்த தூக்கொ கொஞ்சங் கொஞ்சங் கொஞ்சொ போஹு
ஆமா
அப்றொ ஒர்க் லோட் அதிகமாறது இன்னு கொஞ்சொ அவ்ளோதா அது மாரிதா எனக்கு பன்னெண்டு மணிக்கி ப எப்பவு செரி எனக்கு அந்த ஒம்போது ஒம்போதரைக்கில்லா தூக்கொ வந்துட்ருக்கு தூங்கிட்ணு தூங்கிட்டன்னா ப்ரச்சனக் கடையாது எனக்கு நா தூங்காம அத ஸ்கிப் பண்ணி கஸ் டப்பட்டு கடக்குந்துட்ட அப்டின்னு
அதுக்கப்றொ தூக்கமு வரமாட்டேங்கிது சரியான தூக்கொ இல்லாத மாரியே இருக் கு ம் டாக்டர் வந்து அந்த மாரிதா எனக் பொ ஒடம்பு சயில்லன் சொல்லி கண்ணப் பாத்தொன்னே ஃபஸ்ட்டு கேட்டுட்டாங்க நறைய தூங்குறதே இல்லையா அப்டின் சொல்லி ஆ அதா கண்ணப் பாத்தாலே ரொம்ப டயடா தெரியுது தூங்குனா
ம்
லே எந்த ப்ராப்ளமு கடலி அ அப்டே பேக் சைடு அப்டே மண்ட மட்டு ரொம்ப வலி சிக்கிட்டே இருக்கு எபெப பாத்தாலு அதனாலயே ஒரு ரெண்டு நாளா எந்த ஒர்க்குமே பாக்ல அப்டே போட்டுட்ட
உங்களுக்கு வேற ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதனாலதா இந்த பேக் சைடு மண்ட வலிக்கிறது கழுத்தெல்லா வலிக்கு அ ப்டியே கீழ எனக் ஆ எனக்கு அதெல்லா இருந்துச்சி அது தூக்கொ இல்லாதத்னாலதா
ஆ அததா சொன்னாங்க என்ன சமச்சீங்க மதியானொ
நா வந்து தக்காளி சாதொ செஞ்ச காலைல லெமன் சாதொ கெளறி பசங்களுக் குடுத்து அனுப்பிட்ட
அ
இப்ப தக்காளி சாதொ கெளறி வச்சிருக்க
ஆ போன வாட்டி பேசம்போது நல்லாஸ் இந்த ரொம்ப பூஸ்ட்டா பேசுனீங்க இ ப்போ ஒர் மாரி டல்லா இருக்கு உங்க வாய்ஸே
எனக்கு ஒடம்பு சர்லதா எல்லாரு மனுசங்க தான காலைல பேசிருப்ப ஒரு வேல அதுனால பூஸ்ட்டா பேசிருப்ப
இல்ல ஒரு பதினோரு மணி இருக்கு அப்பதா பேசுனீங்க
அதா அது காலைல தா
இந்தாலு நீங்க இன்னு சாப்புடாம இருக்காதீங்க மணி நால்ராவுத் நீங்க சாப்புற்றது சாப்ட்டுட்டு பசங்க வந்து அவுங்க அ ஃபிரஷ்ஷப் ஆகி சாப்புற்றதுக்கு அஞ்
அது சில நேரொ இது எ பாப்பாருக்கே சில நேரொ அதுவா சாப்ட்டு சில நேரொ சாப்டவே சாப்டாது என்ன வந்து ஊட்டுன்னு சொல்லிடு அதுக்கு நா கா மண் நேர உக்காந்து ஊட்டணு அந்த கா மண் நேர நா இந்த அதுக் பிரேக் போ காம் நேரதா ஆஃப் நவர் ஆயிடு அப்போ ஒரு பிரேக்கு இப்ப ஒரு ப்ரேவ் போட்டா என்ன இங்க திட்டுவாங்க அதனாலயே சேப் ஓ மேசேச் நா அத் மேல தா சாப்ட்டுடுவ அந்த டைமிங் கரக்டா அந்த டூ ஓ க்ளாக் பஸ்சே வந்து நாதா அவளுக் ஊட்டிட்டு நானு சாப்ட்டுடுவ இப்போ அந்த சே ற டூ ஓ க்ளாக்கு பசிக்கும்போது எதாது ஸ்நேக்ஸ்ஸு சாப்ட்டுடு
நல்ல ஒடம்பு வீனா பெய்ட போது சாப்பாட சாப்ட்டுக்ங்க
ஆமா மெயினா இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்
அது ரொம்ப அ இப்ப அததா சொல்றாங்க சாப்பாட வந்து ஸ்கிப் பண்ற டைம்க்கு சாப்டாம இர்க்கற்து சரியா தூங்காதது இதுவே உங்களுக் பெரிய பிரச்சனை ஆகு அத நம்ம சாப்பாட மாத்தி மாத்தி சாப் டாலுமே சுகர்ல்லா வரதே அந்த டைமிங் மாறதால தா சுகர் வருதுன் சொல்றாங்க சாப்பா டைமிங் மாற்றது அதனால
அது சொல்லுவாங்க எங்க பாட்டி எல்லா வந்து கரக்ட் எயத்துக்கு சாப்ட்டுடுவாங்க அந்த ஒரு மணினா அந்த பன்னண்டே முக்காலுக்குலா சாப்பாடு வந்து ரெடியாருக்
ஆமா அந்த காலத்து ஆளுங்கனா இப்பயு அப்படுதா இருக்காங்க ஃபாலோ பண்றாங்கனா
இருக்காங்க நறய பேர் இர்க்காங்க நா நாலு மணிக்கு இப்ப சாப்ட உக்காந்துரு கனா எங்க கீழ் வீட்ல ஒரர்த்தங்க வந்து பாஃபி போட்டுடுவாங்க காஃபி போட் வச்ரு
அவுங்கவே ஈவினிங்கா டைம் வந்துரு நம்க்கு தா
எங்க பாட்டி அப்டிதா இருந்தாங்க ஆனா அவுங்ளுக்கு சுகர்ருந்துச்
அ அதுதா எனக்கு ஆச்சிரியமா இருக்கு இந்த காலத்துல அம்ம எல்லாரு மே அ ஒரு நைன்டி பர்சன்ட் படிச்சவ்ங்ளா இருக்கோ விஷ்ய தெரிஞ்சவ்ங்ளாருக்கோ நம்ப எதுமே வந்து ஃபாலோ பண்றது இல்ல அந்த காலத்துல படிக்காட்டியு செல விஷ்யம்லா கண்டினிய்ஸா பண்ணிட்டு இருந்தாங்க சிப்பாடி ப்ளிக்கிறது ஆனா குளிக்கிறதுனா காலலே குளிச்சிட்டனு சாப்பாடுனா இந்த மூணு வேல டைம்க்கு அந்த மூணு வேல
அந்த இப்புடி இப்பு டி மாறாது ஒங்களுக்கு நீ எப்ப வேண்ணாலு போங்கநா இன்னுமே எங்க மாமா வீட்டுக்கு எப்ப போனாலு போங்க
ஆ அத்ல நானு பாத்துர்க்க அத்னால் தா எனக்கு ஆச் சிரியமா நானு அத ஷேர் பண்ணிக்கிறே நம்ம தா இப்டி இருக்கோஎ தெர்ஞ்சவ்ங்கனா அத
ம் அவுங்லா கரக்டா இருப்பாங்க
ஆமா அதே மேரி ச இன்னு அந்த அந்த இதெல்லா நீங்க எடுத்து பண் ஃபாலோ பண்ணிங்க லா அந்த எண்ண தேச்சு குளிக்கிறாங்கல்ல
அது முன்னாடில்லா சனிக்கெழம சனிக்கெழம எண்ண தேச்சி குளிக்காம உடமாட்
ஆமா எங்க வீட்ல நானு மேரேஜுக்கு முன்னடி வரக்க டக்கால்யா அந்தே வெள்ளிக்கழம குளிப்போ அதுவு இப்ப ஏ இப்ப கல்யாண பண்ணி போனதுக்கப்றொ சுத்தமா உட்டுட்ட ஆனா இப்பவுமே வந்து எங்க பாட்டி எங்க அம்மா அப்பா அவுங்கலா வந்து உட்றது இல்ல அந்த பழக்கத்த அது குளிக்கலனா ஏதோ இதனால தா ஒடம்புக்கே வந்துச்சு பிரச்சன கு த ஒன்ன ஒரு வாட்டி குளிக்காம உட் தன்னன் அத மேரி இது பண்றாங்க
தூங்கிருப்பீங்க என்ன தேச்சி குளிச்
ஆமா அது வந்து ரொம்ப உடம்பு ஹீட் இல்லாம இது வந்து ஸ்டேபிலா வச்சுக்குமா ஒரே மாரி இதுன்னா டக்கு
அதா எண்ணெ தேச்
ஆமா சளி கு சளி புடிக்குன்னு சொல்லுவாங்க
அதனால அவங்களுக்கு முடி இவ்ளோ நீட்டு இருக்கு அவங்க அவ்ளோ எண்ணெ ஒரு அம்பது இது நூரு எண்ணெயாவது வாங்கி ஃபுல்லா தேய்பாங்க அவங்களுக்கு தேச்சி குளிச் சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கக் கூடாதுன்னு சொல்லிட்டு
ம் அடே அப்பா அப்பனா பெரிய பிளான் பண்ணணுல்ல அதுக்கு குளிக்கிற நாள் அன்னைக்கு ஒரு
ஆ அத குளிக்கிறதுன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ்
அவங்களுக்கு முடி வேற அதிகமா இருக்குல்ல தேச்சு குளிக்கிறது ஒரு நாள் எடுக்கற மாரி ஆயிடு
ம் அதனால குளிச்சுட்டு இழிச்சிட்டு தூங்கக்கூடாது தூங்கனா அவங்களுக்கு உடனே சளி புடிச்சிக்கு ஏனா முடி நெறைய இருக்குல்ல அதனால அவங்க படத்துக்கு போ யறாங் என்னயு அழச்சிட்டு போவாங்க என்னது தேச்சி குளிச்ச ஆனா எனக்கு சின்ன புள்ளையிலயே எண்ணெ தேச்சி குளிச்சதுல நல்லெண்ண எனக்கு ஒத் துக்காது அப்படியே பட்டை பட்டையா கரப்பான் மாதிரி
அய்யய்யோ அதா சில பேருக்கு ஒத்துக்காத மாரி ஆமா எனக்கு முடின்னு சொல்லவு ஞாபக வருது எனக்கு ரொம்ப முடி கொட்டுது மேம் ஏதாவது டிப்ஸ் இருக்கா உங்கள்ட்ட இப்ப இந்த தூக்கம் போனதுல இருந்துதா எனக்கு அத மாரி இருக்கு இத மாரி இல்ல ரொம்ப மோசமா
பத்து மணிக்கு மேல தூங்கனா தூங்கலேன்னா முடி கொட்டுமா
ஆ ஆ
அப்டி எதுவு ப
அப்டி பாத்தா எப்பவு நம்ம பதினோறு மணிக்கு தானே தூங்குறோ பசங்க எல்லா தூங்க வச்சு கொஞ்ச முடிச்சுட்டு படுக்றதுக்கு பதினோரு மணி ஆயிட்து
ம் அந்த சில பசங்கள எல்லா பாருங்க சில வீட்ல எயிட் ஓ கிளாக் எல்லா சாப்ட வச்சி தூங்கிடுவாங் தூங்க வச்சுடுவாங்க
ம் சொன்ன கேட்க மாட்டேங்குதுங்க ஆ ஆ உங்க பசங்க சொல்
ஏ பசங்க எந்திரிக்காதுங்க நா ஸ் சில பசங்கள சொன் ஆ நம்ம எப்டி இருக்கோமோ அப்டிதா நம்ம பசங்க இருப்பாங்க ஏன்னா ஏன்னா நா நா வந்து இந்த ரூம்ல தா ஏ சி இருக்குன்னு வச்சுக்கோங்களே இந்த ரூம்ல தா லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாமே இங்க தா வச்சிருக் கே சோ நா லைட் போட்டு நா பன்னெண்டு மணி வரைக்கு நா வேல பாத்துட்டு இருந்தேனா அந்த பசங்களுக்கு தூக்க வர மாட் நம்ம தூங்கிட்டோனா நா தூங்கிட்டேனா அந்த பசங்க தூங்கிடுவாங்க எப்போதுமே நா தூங்கிட்டேன்னா பசங்க தூங்கிடுவாங்க ஆனா நா தூங்க மாட் டேக்கிறே அதனால அவங்களு தூங்க மாட்டேங்கிறாங்க அவங்க எப்டி பத்தரை மணி வரைக்கு அவங்களுக்கா அந்த டையர்டாயி
கூப்ட்டு தானா வர வரைக்கு அப்டியேதா அப்டி நடக்குது நம்ம அந்த டையத்துல நமக்கு வேலைய இருந்தாலு எல்லாத்தையு அப்டியே போட்டுட்டு லைட் ஆப் பண்ணி ஒரு பத்து பாஞ்சு நிமிஷ படுத்திருந்தனா தூங்கிடுவாங்க டக்குனு
எனக்கு என்னாவு தெரியுமா அந்த டயத்துலதா வால்யூம் வரு அந்த டையத்துலதா அவ்ளோ வேல இருக்கு
ஐயோ
சாப்டக்கூட நேத்து அந்த சாப்ட கூட டைம் கடைக்கல அந்த நைட்டு டின்னர் சாப்ட கூட டைம் கடைக்கல பதினொன்ற மணிக்கு வொர்க்க முடிச்சுட்டு போய் டின்னர் சாப்ட முடியுமா டையர்ட்ல தூங்கதா வரு எங்கத்த டின்னர் சாப்
நீங்க சொல்றத பாத்தா எந்த எந்த டைமிங்க்கு ஒழுங்கா சாப்ட மாட்டீங்க போலயே மார்னிங் மட்டு எதோ சாப்
மார்னிங் சாப்ட்டுடுவே அப்பேந்தே எனக்கு அந்த பழக்க சாப்
அதுதா தோ தோணுது நீங்க பேசுறப்பே அப்ப டின்னர்ரு டிஃபன்னா அதுல டின்னர் லன்ச்லா
அது ஒரு கேர் எடுத்துக்க மாட்ட அதே மாரி நான் எ மத்தியான லன்ச்சு வந்து நா நான்வெஜ் சாப்ட்டுட்டாலே வந்து நைட்டு சாப்ட மாட்டே மிஸ்
ஆ நான்வெஜ் சாப்ட்டே நைட் நீங்க டிஃபன் மட்டுமாது சாப்டுங்க டிஃபன் எதோ ஒரு தோச ஒரு இட் லி அந்த மாரி சாப்ட்டா கூட தெரியாது சாப்படாம ஆ நீங்க எதோ நம்ம ஒக்காந்தே ஒர்க் பண்றோல அத னாலேயே இருக்கு அப்டி இந்த சிஸ்டம்ல உக்காந்துருக்கு அதனா வெந்நீர் நறையா குடிங்க மேம் அது
ஆமா அதனால நா இப்ப என்ன நீங்க முடிக்க கேட்டிங்க நா ஒடம்ப கொறைக்றதுக் கு கேக்ற நாலா எவ்ளோ ஒல்லியா இருந்த இப்போ இந்த உக்காந்தே வேல பாக்குறதுனால செம குண்டாயிட்ட
ஒடம்பு ஏறிருச்சு நீங்க வென்னீர்தா அதுதா நீங்க மார்னிங் எந்திரு ச்சுதுமே ஒரு வாம் வாட்டர்னு சொல்வாங்கள அந்த ஸ்டேஜ்ல இருக்கறத குடிங்க எப்பவுமே சாப்ட்டதுக் கப்பற தண்ணி குடிக்கிறது அதே வாம் வாட்டர் குடிச்சுனு தானாவே ஒடம்பு கொறஞ்சிரு
ம் அது பண்ணிட்டுதா இருக்கே எப்போதுமே எங்க வீட்ல வந்து சுடுத்தண்ணிதா பச்ச தண்ணியே கெடையாது சுடுதண்ணி காலைலிலயே காச்சி வச்சு வச்சுருவோ காலலயே பல்லு வெளக்குன உனே சுடுதண்ணிதா குடிப்பே அந்த தண்ணிதா ஆறி போயி அப்டியே அந்த ப்ராசஸ் போய்ட்ருக்கு திருப்பி தண்ணி வப்பே திருப்பி குடிப்பே அந்த சுடுதண்ணிய தா கண்டினியூவா குடிச்சுட்டே வருவோ ஆறி போயாவுது சுடு தண்ணிதா குடிப்போமே தவித்து பச்ச தண்ணி குடிக்க மாட்டோ மேம் இருங்க மேம் ஒரு நிம்ஷ நா கால் பண்ற
ஆ ஓகே